சொல்லுங்க
ம் எ சைடு தெளிவா கேக்குதா ம் கேக்குது சரி நம்ம என்ன தலைப் பேசலா அந்த நம்ம இப்ப கண்டினியூ பண்ணிட் இருந்த அந்த சமையல் தலைப்ப பத்தி பேசலாமா எதாவது ஃபுட் பத்தி சரி அதா அப்ப என்ன சொல்லி இருந்தோ அதுதா அங்க ஆய் இப்ப நம்ம ஒரு ஃபுட்டு சமக்கிறோ அப்டின்னு சொன்னா அதுக்ககான அங்கீகாரோ ஏன் நாங்க டெய்லி தா சமக்கிறோ நீ என்ன சொன்னீங்க அது என்ன டெய்லியுமா சொல்லிட்ருக்க முடியு அப்படிங்கிற மாரி ஒரு விஷய சொன்னீங்க தெரியுமா அப்ப இல்ல அப்பதுல ஒரு விஷய வந்துச்சுல்ல ஏங்க அந்த மாரிதாங்க ஒரு விஷ் யோ வந்துச்சு டெய்லி சொல்றதுக் அதாவது அவுங்ளுக்கு செய்றதுக்கு நோவுதா இவங்ளுக்கு செய்றது நோவுதா அப்டின்லா இல்ல செரிங்ளா இப்ப டெய்லியுமேதான மெனகட்டு தான செய்ரோ டெய்லியுமே சொல்றதுல அவங்ளுக் எனா வருத்தோ நீ செஞ்சா நல்லாத தா இருக்கு அப்படிங் அதுதா அம்பளங்களோட மனநில ஆனா பொண்ணுங்க அப்டி கெடையாதுனு சொல்லிட்டு நா சொல்வோ
ஆ நா டெய்லியு செய்யறக்கு எதுமே சொல்லல ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுதா இருக்கங்க
அதாஸ் சொல்லுங்க செரி அதா நீங்க ஏதோ சொல்லிட் இருந்தீங்கல
நா என்ன சொல்லணு கேட்டீங்கனா
ம்
உம் சமையல் அதா சொல்ல அதுதா டாபிக் அதுதா ஃபேமிலி மீன்ஸ் பிரண்ட்ஸ் அண்ட் பேமிலிஸ்ல வீட்டுக்கு வந்தா வந்து ஒரு இது ம
அப்டி எல்லா ஒரு மாரி அந்த மாரி இதமாரி நடத் மாட்டாங்க இப்ப என்ன இது அவுங்க வீடு அவுங்க வந்து அவுங்க சமச்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாரி தா செர் நாம இன்னக்கி மட்டு ரெஸ்ட் எடுத்துவோமே அப்படிங்ற மாரி ஒரு எண்ண வந்து இது இங்கந்து வந்துக்காங்க எல்லாரு அங்க இருந்து தூரமா வந்திருக்காங்க ச நாம இவங்களுக்கு சமைச் ச்சு கொடுப்போ அதுல என்ன இருக்கு ஆனா நம்ம இ வீட்டுல உள்ளவங்க நம்ம பொண்ணு வீடல உள்ளவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்க கூடின்னு ஒத்தாச பண்ணுவாங்க ஆனா இவங்க என்ன கால்நேத்து போட்டு அப்டியே உட்காந்துவாங்கன செய்யட்டுமே அப்டிங்ற மாரி அவுங்க ரெண்டு பேரு வித்தியாச பாப்பாங்கல்ல அதே மாரிதா இவுங்களு பாபாங்க அப்ப அவுங்க வந்தா அவுங்க செய்யட்டுமே அப்டி சொல்ட்டு இவுங்களு பாப்பாங்க அதா விஷய
ஓ இத விஷ்ய வேற விஷ்ய இல்ல
யார் எதுவுல்லே இதுதா அவுங்க வந்து ஹெல்ப் பண்ணுனு நினைப்பாங்க இவுங்க செய்ட்டு பரவால செஞ்சுட்டு அதுல வேற ஆயிர இது சொல்வாங்க நா செஞ்சா அப்டி இருக்கு தெரியுமா நா செஞ்சா இப்டி இருக்கு தெரியுமா அப்டினுவாங்க
அப்ப நீ சொல் நீங்ளே திங்க வேண்டிதான வாய் விட்டுருவீங்க அப்டிதான
கொறையே இன்னு ஒன்ன யார் இங்க கூப்ட்டானு வாய் மனசுக்குள்ள சொல்லிப்போ வெளிய சொல்ல முடியாதுல எல்லா மனசுக்குள்ள சொல்லி யாரா கும்முற முடியுமோ அவுங்கள கும்மிற வேண்டிதா
ம்ம் யார குமுற முடியுமோ
அவுங்கள கும்மிர வேண்டியதா னோண்ணு வருது சொல்ற அவங்களுக்கு கும்ப முடியலனா இல்ல யாரு கெடைக்கிறாங்களோ அவங்க சாத்திட வேண்டியதுதா
நாலா கேப்பே அ
ஏ இருக்கற கோவத் தெல்லா யாரு க சொல்றாங்ளோ அவுங்க மேல காட்ட முடியுமா நமக்கு யார் தோதா இருக்காங்ளோ அவுங்க மேலதானக் காட்ட முடியூ
அது அதுதா கட்டு தா கட்டு நீங்க சொன்னது நூத்திக்நூறு கர்ட்டு தாங்க உங்களுக்குக்கேத்தவளா இருப்பாங்லூ எனக்கு தெரியூ யாரு யாருனு தி நிதி எவ்ளோ வாங்குவாங்கறது எனக்கு தெரியூ ராத் வதர் அங்கவ எனக் தெரியூ
ம்
ம்
சொல்லுங்க அப்றோ வேறென்ன
வேறென்ன இதுதா அந்த விஷ்ய தா சொன்னாங்க சமையதா அதே வந்து ஒரு சண்டே சண்டே மன்த் தனியா இருக்கும்போது
ரெண்டு பேரு மட்டூ தனியா இருக்கும் போது சமைக்கணூனே தோணாது போட்டூ எதுக் சமச்சிக்கிட்டு அப்டின் ஸ் சொல்ட்டு தோணூ
ப்றோ சண்டே வெ வீட்லாவெ செரி எதுக் எழுப்பணூனு சொல்லிட்டு கால எழுந்துருச்சு உங்ளுக்கு புடிச்ச மாரி எதா டிஷ்லா செஞ்சு வச்சு குன் அவுங்க அவுங்களுக்கு படிச்ச மாரி செய்ய முடியாது ஒரு பூரி ஒரு பூரி ஒரு கெழங்கு பூரிக்கெழங்கு
ம் நீங்க நீங்க பூரிக்கு கெழங்க விடவூ சன்னா குருமாதாங்க சூப்பரா இருக்கூ
எனக்கு ஒரு சன்னா குருமாவா சன்னா குருமாங்கறது என்னது வெள்ள சுண்டல் குருமாதா சொல்றீங்க
ஆமா அதா நல்லாருக்கூங்க
இங்கெல்லா பூரிக் சன்னா குருமாலா கெடைக்காது ஆனா ஆலூபூரி ஆலூ சன்னாப் குர்மா குப்பாங்க மத்தபடி வந்து நார்மல் பூரிக்குல்லா வந்து பாத்தீங்னா இங்கேல்ல வந்து பாத்தீங்னா
அது ஈஸியா இருக்கூனு அத பண்ணிருவாங்கங்க ஆனா என்ன ஆனா இத செஞ்சு சாப்ட்டா அவ்ளோ திருப்தியாருக் கூ சூப்பராருக்கூ ஹோட்டல்ல அது வேற ஒரு டேஸ்ட்டு ஓ நா நம்ம வீட்லே செஞ்சாலு நல்லாதா இருக்கோ ஆ சூப்பரா இருக்கோங்கே ஆனா நெஜமாவே எனக்கு அந்த காம்போத்தா புடிக்கோ ஆலா பூரி செஞ்சா அப்டினா நா வந்துட்டு கடலக்குருமாதா வெப்பே பூரியா இருக்கட்டூ இடியாப்பம்மா இருக்கட்டூ கடலக்குருமா வெப்பே இல்லே புத்துக்கா இருந்தா உர்ளகெழங் குருமா வெப்பே இல்லே முட்ட குருமா வெச்சுருவே சோ அந்த மாரி சிம்புளா முடிஞ்சுறோ
முட்ட குருமா நல்லே விஷ்யுந்தா
ம் சொல்லுகே ரொம்போ நேரோ அமைதியாதா போயி ஓகே
இல்லே அமைதியாலா போல ரொம்போ நேரோ அமைதியாலா போல நா சிங்கிளா வந்து நீங்கே சொல்றத வந்து நா யோஸ்ச்சிட்டுருந்தே நீ சொன்னது காரெட் தா விஷ்யோந்தா ஆனா என்னே விஷ்யோனா நீங்கே சொல்றம் மாரி இங்கே வந்து அந்த மாரி இதுலா பண்ணே மாட்டாங்கே கல்லே இதுலா கல்ல வந்து பொரிக் குடுக்கே மாட்டாங்கே நெக்ஸ்ட் தெரிஞ்சுதானே செய்யே முடியு கல்லக் குருமாவு பெருசா இல்ல மட்டன் கொழம்பு வக்கிற மாரிதா அதுவுமே கல்ல மட்டு முன்னாடி ஊற வச்சி போட்டு
சேரி சேரி எப்ப பாரு நான்வெஜ்லே உட்கார முடியுமாங்க, வெஜ்ஜிலேயே எவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு தெரியுமா நா வன்ட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்டி இல்லைங்க என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆயி இருந்துச்சு என் ஃப்ரெண்ட் என்னோட குளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு நா அப்ப அவளையு அவனையு கூப்ட்டு விருந்து வச்சே அதுவு ஏ சண்டே நா சொல்லிட்றேங்க சண் டே சண்டேங்கிற போது எங்க வீட்ல நாங்க நான்வெஜ் அலோடு கிடையாது ஓகேங்கலா சண்டே தா என்னனா அவ லீவு சண்டே தா, அவளுவு அன்னக்கிதா ஃப்ரி அப்டினு சொல்லிட்டா நானு அன்னைக்கிதா ஃப்ரி என்னா நா வேலைக்கு போயிட்டு இருந்தனால நா சண்டே ப்ஃரீயா இருப்பே அப்டின்னு சொல்லிட்டு சேரி சண்டே வந்துருடி அப்டின்னு சொல்லிட்டு கூப்டே சண்டே என்னென்ன வெரைட்டிஸ் எறக்க முடியுமோ வெஜ்ஜில அப்டிங்கிற அளவுக்கு நா இருந்து அவளுக்கு செஞ்சு குடுத்தே ஆ எதுவா இருக்க வித்தியாசமா என்ன சொல்றது இது எல்லாமே செய்யற ஒரு விஷ்யம்தா ஆனா என்ன நா என்ன பண்ணே காலிஃப்ளவர் பக்கோடா பண்றோமோ அது எல்லாரு பண் ற ஒரு விஷ்யம்ந்தா அதே மாரி நா இது முட்டக்கோஸ் ச கூட்டு பண்ணிட்டு முட்டைக்கோச ஃப்ரையு பண்ணிட்டே அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமையு ஒரு நறைய எதுலல்லா என்ன வெரைட்டிஸ் குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெரைட்டிஸா வச்சு நா வெஜ்லயே அவங்களுக்கு செம்மையா சாப்பாடு குடுத்தே அவ இப்ப வரைக்கு சொல்லுவா எப்பா வெஜ்லேயே இவ்ளோ வெரைட்டிஸ் ஒன்னால தா செய்ய முடியும் அப்டி நான்லா நாந்தா செஞ்சேன்னு இல்ல எங்க அம்மா தா செஞ்சாங்க அப்ப எல்லா எனக்கு சமையலே தொரியாதுன்னு வச்சு கோங்கள ஆனா என்ன எங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருந்த ஃப்ரையலா எல்லா நா பண்ணுவே ப்ஃரை ஐட்டம்ஸ் எல்லாமே நா பண்ணுவே ஆனா இந்த கொழம்பு கூட்டெல்லா பெருசா வைக்க மாட்டே ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமு வித்தியாச வித்தியாசமா எதாவது ஒன்னு ஃப்ரை பண்ணுவே சோ அந்த மாரி நறைய ஃப்ரை வச்சுருந்தே அவங்களுக்கு அன்னைக்கி வெஜ்ஜிலயே அவ்ளோ விதமா இருக்கா அப்டிங்கிற அளவுக்கு க்கு அன்னைக்கி பெரிய என்ன சொல்றது ஒரு டுவெண்டி ஒன் டிசஸ்ஸாவது குடுத்துருப்பே
இத நா நோட் பண்ணிக்கறங்க வெஜ்ஜில வந்து சமைக்க தெரியாதுன்னு ஒரு ஆள் சொன்னாங்க என்கிட்ட தெரிஞ்சவங்க நா வந்து அவங்க அம்ச்சி தெரிஞ்சவங்க கடையாது எ ஆளு சமைக்கே தெரியா வெஜ்லா தெரியாது எனக்கு அப்டின்னு சொன்னாங்க என்கிட்ட
அது எங்க அம்மா சொல்லி குடுத்தாங்க எங்க அம்மாக்கு
ஆ அதனால
உம் எங்க ஊர்லல்லா வெக் வெஜ் எல்லா பெருசா செய்ய மாட்டாங்க இந்த வெள்ளிக்கெழம ஞாயிற்று கெழம மட்டு தாங்க வெஜ்ஜு அதுவு ரொம்ப கஷ்டப்பட்டு தா அங்க போவோ மத்தபடி எல்லா நாளு மீன் குழம்புதாங்க அதனால நாங்க வெஜ்ஜுக்கு ரொம்ப ச ப்ரண்ஸ் கொடுக்க மாட்டோ அந்த சண்டே விருந்து வந்தாங்க இருந்தது இப்ப கல்யாண ஆகி வராங்க அப்டின்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு கூட்டு அவகரியோட நடத்த முடியுமாங்க கொஞ்ச வெரைட்டியா கவனிச்சு விட வேண்டாமா இதனால அப்டி கொஞ்ச எக்ஸ் பககவனிப்பிரிந்துச்ன்னா
இதேமா எல்லா நாலு வீட்ல செய்ச நல்லா இருக்கும்லங்க
இல்லனாலு யாருங்க அப்டி இருந்து மாங்கு மாங்குன்னு செய்யறது சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணு தான ங்க தோணு அந்த என்னைக்காவது ஒரு நாளுங்கறது டெய்லியுமே இருந்தா சந்தோஷமா இருக்குனு தோணு அது என்னா பண்றது மனுஷனோட இ இயல்பு ஆஸ்த்
ஏங்க எனக்கெல்லா வந்து பாத்தீங்க சிம்பிள் டிஷ் தாங்க உ உப்மா தயிர் கோதும உப்மா தயிரு கோதும உப்மா தயிரு மூணு நேர அத கொடுத்தாலே
கூட இருக்கவங்க திங்க வேணாங்களாங்க
கூட இருக்கவங்க அதே சாப்ட் பழகிட்டாங்கன்னா பிரச்சன இல்லல்லாங்க
பழகதா செய்யணு அப்ப நீங்க வந்துட்டு அவங்க உங்களுக்காக பழகனு சொல்ல வறிங்க அப்டித்தான
எனக்காக பழகணு சொல்லிங்க சமையல் பண்றக்கு கஷ்டமா இருந்தா செஞ்சர்லா ஈசி என்னைய மீன்ஸ் மேனேஜ் பண்றது எ ஆளுக்கு ஈசி தா தெரியாது மீன்ஸ் எனக்கு அவ சொல்லிருக்கா கோதும உப்மா தயிர் தா பிரச்சன தயிர் நா வெளிய வாங்கிட்டு வந்துருவ வரும்போதே கோதும சுட சுட கால செஞ்சு மூணு நேர குடுத்தாலு சந்தோஷமா சாப்ட்டுப்பங்க அத நமளு அதுக்கெல்லா வந்து கஷ்டப்பட கஷ்டப்படுற மாட்டோ ஏன்னா இங்க சைட்ல வந்து கோதும ரவைங்கிறது மீன்ஸ் கோதும ரவையு ஆ எப் அரிசி பருப்பு சாப்பாடு சேரியான நீ எந்த ஒரு மீன்ஸ் எந்த எந்த பங்க்ஷன் எடுத்தாலுமே ஒரு சடங்கு வீட்டா இருக்கட்டு சடங்கு
ஆமாங்க நா எடைல கூட ஒரு படம் பாத்தங்க ஐயோ வ ஒரு சேரி என்ன சொல்லுவாங்க அத விட செட்டிநாடா சம்திங் அந்த சைடு ஊருக்கு அந்த சைடு ஊருக்கு அங்க ஒரு கல்யாண பண்ண போயிருப்பாங்க ஆனா இது கொரோனா பீரியடுங்கிறதுனால அங்க மாட்டிப்பாங்க பொண்ணு வீட்ல சோ பொண்ணு வீட்ல ஃபுல்லாவே அஸ் த்து பருப்பு சாதந்தா கொடுப்பாங்க அதுக்காக ஒரு சண்டையே வரு அந்த தல அப்போதா தெரிஞ்ச்சி அங்கெல்லா மெயின் டிஷ் இதுவா சைட் டிஷ் இதுவாங்கற மாரி
மெயின்டிஷ் அதுதா சைடிஷ் வந்து பாத்தீன்னா உருளக்கெழங்கு பொரியலு சோயா இருக்குல்ல சோயா புரியலை சோயா கிரேவி ஆஹ்
அதெல்லா சோயாலா எடுத்துக்க மாட்டாங்க
காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் உ காலிஃபிளவர் இருக்குல்ல
ஆமா
அது அது வந்து லைட்டா வந்து ஒரு க்ரேவி மாரி வெப்பாங்க என்னன காய்கறி இருக்கூ எல்லாமே இப்ப செய்வாங்க
அதுயேனோ தெரில சொரக்காங்குறாங்க அவரக்காங்குறாங்க என்னத்தெல்லாமோ சின்னதா என்னமோ ஒரு காயல்லா சொல்றாங்கங்க இங்கெல்லா அவ்வளோல்லா காய்கறி கொண்டு வர மாட்டோ எப்பா வச்சு அந்த வெள்ளிக்கெழமதானே அந்த சாம்பார் தூக்கி வச்சுரூ அடுத்த வெள்ளிக்கெழம பருப்பு கொழம்பு வச்சுருவோ அடுத்த வெள்ளிகெழம ரசத்த வச்சுருவோ தெரூ மோஸ்
ஏங்க நா தா சொல்றேல்ல உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு ஆக்சுவ்லா நீங்க வெக்கிறதுதா இங்க வாங்க சொரக்கா இதெல்லா வந்துப் பாத்தீங்னா கூட்டு ஐட்டம் சைடுலப் பொரியலு இப்பப்ப அ வீட்லே வந்து பாத் வீட்லியே வந்து பாத்தீங்னா நம்ம வீட்ல வந்து அ வீட்ல வந்து பாத்தீங்னா சில டிஷஸ்லா இருக்கு ஹலோ
ஆ சொல்லுங்க
நைட்ல நாங்க சில டிஷஸ் இப்ப வந்து நேத் நைட் வந்து பாத்தீங்னா நைட் நைட் செஞ்சாங்க வைட் ரைஸு க சாம்பாரு ஆ அவரக்கா கூட்டு
அவரக்கல்லா இங்க எடுத்ததேல்லங்க நெஜமாவே
பொரியல் அந்த மாரி ஒவ்வொரு டிஷ்ஷு வந்து ஒவ்வொரு இது மாரி பண்ணுவாங்க மெனக்கிட்டு நம்ம வீட்ல வந்து பண்ணுவாங்க அது கொஞ்சோ னிக்காருக்கூ திடீனு அவரக்கா பொரியல் வெப்பாங்க வந்து பீக்கங்கா கூட்டு செய்வாங்க பீக்கங்கா பொயலு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா பொடலங்கா எடுத்து எதயுமே ஸ்பைசியா கொஞ்சோ இது பண்ணி வப்பாங்க அப்றோ உளகெழங்க மோஸ்ட் ஆஃப் உளகெழங்கு சாப்ட மாட்டாங்க உளகெழெங்கு வந்து சேராது சாப்டேமா சா இதாகாதுன்னு சொல்லிட்டு கேஸ் அதுதுன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க பாத்தீங்னா பாவக்கா
ஸோ நாங்க பாவக்காலா ஆ இல்லல்ல எடுக்கேல்ல
பாவக்கா பொரியல் பண்ணுவாங்க அந்த கசப்பு போற வரிக்கூ பண்ணுவாங்க அல்டிமேட்டா இருக்கூங்க என்னா சொல்றீங்க
அது எப்டிங்க கசக்கோந்தாங்க அது எப்டிங்க என்ன பண்ணாலூ கசக்க தானங்க செய்யூ அத சாப்ட்டா எப பண்லாங்க
பாவக்கா ஃபஸ்ட்டு எண்ணையில போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஃபஸ்ட் பாவக்கா செய்யறதுக்கு முன்னாடி பாவக்கா வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க என கோல்டிஷ் சொல் மீன்ஸ் அதுக் ரொம்ப கருகாம பச்சியா கரு இதுவே பாவக்கா வருப்பாங்க அப்போ பூக் ரப்போ பாவக்காவோட அந்த கசப்புதன்ம கொஞ்சோ கம்மியாகோ அது அப்றோ சேத்து தக்காளி பொடி பொடியா தக்காளி ஒரே பழம் ஆஹ் சின்ன வெங்காய சின்ன வெங்காய பெரிய வெங்காய எது வேணா யூஸ் பண்ணிக்கல வெங்காயத்த உங்க ஊல உங்க ஊருல இருந்து வெ வெங்காய செடி உங் தெரியுமா உங்களுக்கு ஆ ஒளி பெரிய ஒளி அது ரெண்டுல எதோ ஒண்ணு நல்லா பொடி பொடியா கட் பணணி வச்சுக்கோனு பச்ச மொளகா தக்காளி சட்னி செய்றோமில்ல மெத்தேடுதான் அதே மெத்தட்ல வந்து லைட்டா வந்து இது போட்டு கொஞ்ச நல்லா கழுவ டீப் ஃப்ரை பண்ட்டு இது பண்ணதுக்கப்புறம் மீன்ஸ் அ சால்ட வித் சுகர் ஆட் பண்ணனோ சுகர்